ஹலோ கேக்குதா தோழி
ஆ வணக்கம் தோழி
அப்றம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி என்ன பண்றீங்க ஆமா தோழி இல்ல எட்றேக்கே சாப்டாச்சு தோழி சோரு மீன் குழமும் தோழி
செரி தோழி செரி தோழி ஏ தோழி நைட் டின்னர் எதுவும் பண்ணலையா தோழி
நம்ம வந்து வீட்ல வந்து தோச தோழி நா என்னது சோரே திங்க சொல்டே தோழி
ஓ செரி தோழி செரி தோழி
ஆமா தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆமா தோழி இப்பதா சாப்டே தோழி
அப்டியா ‌தோழி என்ன சாப்டிங்க
கோதும் தோச தோழி
அப்டியா தோழி அப்டி தோழி என்ன பண்றீங்க காலேஜ்ல எப்டி போது
நல்லா போகுது தோழி காலேஜ்ல்லா உங்களுக்கு எப்டி போது தோழி நீங்க காலேஜா படிக்கிறீங்க
ஆமா தோழி காலேஜ் தா படிக்கே
எப்டி போது தோழி காலேஜு
காலேஜ் வந்து கொஞ்சோ போரிங்காதா தோழி போது ஏதோ இந்த இன்னைக்கு காலேஜ் லீவு தோழி நாத்து வந்து ஆமா தோழி ஃபஸ்ட் இயர் இன்யு ஓப்பன் ஆறனால இன்னைக் லீவ் உட்ருக்காங்க எங்களுக்கு
எங்ளுக்கு அதா தோழி ஃபஸ்ட் இயர்க் இன்னிக்கு ஓப்பன்னால் லீவ் உட்ருக்காங்க தோழி
ஆமா தோழி அத்னால இன்னிக்குன்னா ஒரு நாள் வந்து கொஞ்சோ ஜாலியா இருந்தே சொல்ல இனி நாளைக்கு மறுபடியு தலவலி ஆரம்பிச்சிரு தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அந்த காலேஜ்குள்ள போனாலே நமக் வந்து தலவலி வந்துரு தோழி
ஆமா தோழி நாளைக்கும் நாளைக்கு காலைல மொத பீரியடே எ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் தோழி
இப்பவே இன்டர்னல் ஓப்பன் பண்ணிட்டாங்ளா தோழி
இன்டர்னல் இல்ல தோழி அசைமெண்ட்டு தோழி
அசைமெண்டு இப்பவே தர ஆரம்பிச்ட்டாங்ளா தோழி
ஆமா தோழி ஐயோ ஃபிசிக்ஸ்லா இப்பவே அசைமெண்டே டெய்லி எழுத வெப்பாங்களா தோழி அதுலருந்து எதாவது ஒன்னு எடுப்பாங்களா தோழி அசைமெண்டுக்கு
ஓ சேரி தோழி சேரி தோழி
ஆமா தோழி இனி அதுக்கப்பறோ மதியத்து பெறகு லாஸ்ட்டு ரெண்டு பீரியட் வந்து எங்களுக்கு ப்ராக்ட்டிக்கல் தோழி
அப்பிடியா தோழி சேரி தோழி ரொம்ப கஷ்டந்தா இல்ல தோழி
ஆமா தோழி என்ன தோழி பண்ண மொத பீரியடே எக்ஸாமு அடுத்த ரெண்டு பீரியட் தமிழ், இங்லீஷ் அதுனால கொஞ்சோ செரி ஓகேன்னு சொல்லலா தோழி அதுக்கப்றோ மதியோ ப் ப்ராக்ட்டிக்கல் தோழி அதுக்கப்ப குரூப்ல ஃபோட்டோ அனிப்வுட்டு படிக்க சொல்லிர்க்காங்க எப்டி தோழி பாத்து படிக்க முடியு
கண்டிப்பா தோழி ரொம்ப கஷ்டமான விஷ்யோ தோழி நமக்கு ஃபோன் கைல இருந்தாலே ரீல்ஸ் பாக்கணுன் தா தோழி தோணு
ஆமா தோழி இதுல வேற அனிப்புட்டு இத படிச்சிட்டு வாங்கன்னா எப்டி தோழி படிப்பே
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
புக்ல எல்லா இருந்தாலே படிக்க மாட்டே தோழி
எங்களுக்கு எல்லா ப்ராக்ட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க தோழி எக்ஸ் எல் னு சொல்லிட்டு
ஆமா தோழி கேள்விப்பட்டே எக்ஸ் எல் கொண்டு வந்திருக்காங்களா தோழி ப்ராக்ட்டிக்கல் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ட கட் பண்ணிட்டு
ஆமா தோழி இம்போட் எக்ஸ்போட் அது தியரி பேப்பர் தோழி அத கட் பண்ணிட்டு எங்களுக்கு எக்ஸ் எல் னு ஒன்ன கொண்டு வந்து ட்டாங்க தோழி ஆனா அது படிக்கறது நல்லது தா தோழி ஏனா அது வந்து பி காம் படிக்கிற பிள்ளையள்க்கு கண்டிப் பா தேவப்படு எக்ஸ் எலு, டேலியு எக்ஸ் எலா எதோ டேலியோ எதோ ஒன்னு படிச்சிருக்கணு கண்டிப்பா போம் ஃபீஸ் என்ன இப்போ வந்து ஆறு மாசோ கோர்ஸ் போம நா வந் நாங்க வந்து இப்ப க காலேஜ்லயே படிக்கிறது எங்களுக் கொஞ்சோ ஒரு பெனிஃபிட்டு தா
ஆமா இது ஒரு பெருமையா இருக்குல்ல தோழி
ஆமா தோழி கண்டிப்பா ஏனா காலேஜ் முடிஞ்சு போம்போது எக்ஸ் எலு படிச்சிருவோல்ல போம் பிரச்சன இல்லயே தோழி அதுக்குனு ஒரு ஆறு மாசோ பைசா கெட்டி விட்றது கோர்ஸ் போ வேண்டால்ல தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட் தா தோழி நா இன்னிக்கு தா கேள்விப்பட்டே உங்களுக்கு எக்ஸ் எல் னு ஒரு இது வந்துருக்கு ப்ராக்ட்டிக்கலு தியரிய கட் பண்ட்டு
அ ஆமா தோழி ஆமா தோழி
எங்களுக்குல்லா மொத்தோ அஞ்சு தா தோழி தியரி மிச்சோ மூணன்னோ ப்ராக்டிக்கல் தோழி
ஓ எட்டு சப்ஜெக்ட்டா தோழி
ஆமா தோழி
பா பெருஸ்தா தோழி
ஆமா தோழி போன வாட்டி வந்து ஆ மொத்தோ ஆறு தியரி இருந்து ஒரு ரெண்டு ப்ராக்ட்டிக்கல் இருந்துது தோழி ஃபஸ்ட் இயர்ல ஃபுல்லா இப்ப வந்து அஞ்சு தியரி ரெ மூணு ப்ராக்ட்டிக்கல் தோழி
சேரி தோழி சேரி தோழி ஃபஸ்ட் இயர்க்கு இப்ப எங் க இதுல எக்ஸ் எல் கொண்டு வந்துட்டாங்க தோழி அந்த பிள்ளையளுக்கு
சேரி தோழி அந்த பிள்ளையலு ஜாலியா தான இருக்கு தோழி
ஜாலியா இருக்குங்ளோ அதுகுளுக்கு கஷ்டமா இருக்குங்ளோ கோடிங் தா இருந்தாலு சில பேருக்குலா அது க கஷ்டமா இருக்கும்ல தோழி
ஆமா தோழி ஆமா தோழி அதுவு கரெக்ட்தா புதுசா படிக்கும் போது கஷ்டமா தான தோழி இருக்கும்
ஆமா தோழி ஆமா தோழி நாளைக்கி வேற ஃபஸ்ட் இயர்ஸ புதுசா பாக்க போறோ தோழி ஒரே கொஞ்சோ இதா இருக்கு யாரெல்லா வந்துருப்பா அப்டின்னு சொல்ட்டு பாக்குறதுக்கு
ம் ஆமா தோழி இங்க வந்து நாங்க வந்து ஸ்கூல்ல ஒரு பிள்ள ஸ்னாப் போட்டுருந்தா தோழி எங்க உள்ள பக் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாத்தையு அதனால பாத்துட்ட தோழி அ செரி நாளைக்கி ஆமா தோழி கிளாஸ்லதா போய் தோழி பாக்ணு நா நே
சேரிங் தோழி நீங்க நாளைக்கி சீனியர் ஆயிட்டீங்கல தோழி
நீங்களு அப்டிதான தோழி
ஆமா தோழி கொஞ்சோ பெருமையா இருக்கு நம்மள வந்து ஒரு பிள்ளைல அக்கானு கூப்பிடுதுனா பெரும தான தோழி
ஆமா தோழி ஒரு அப்டியே மனசுல அப்டி பட்டர்ஃப்ளை லா பறக்கு தோழி அக்கானு கூப்புடும்போது நம்பள
அப்டியா தோழி சேரி தோழி சேரி தோழி கண்டிப்பா தோழி அது எல்லாருக்குமே இருக்கும்
ஆமா தோழி வேற ஒரு மாரி எக்ஸைட்மெண்டா இருக்கு தோழி
யாருல்லா வருவாங்க எப்டி இந்த காலேஜ்ல வந்து மாட்னாங்க அப்டினு சொல்லிட்டு யோசிக்கும் போதே
ஆமா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து மாத்துல தோழி நாங்க ஒரே டிப்ரஷன்ல இருக்கோ தோழி
ஒரே கிளாஸ் தானா தோழி ஃபஸ்ட் இயர்ல இருந்த கிளாஸ் தானா
அதே கிளாஸ் தா இப்ப வந்து எங்கள வர சொல்லிருக்காங்க தோழி நாளைக்கு காலேஜ் போனா தா தெளிவா தெரியு
பரவால தோழி நாங்களு எங்குளுக்கு மொத இருந்த கிளாஸ் தா வேணுனு ரொம்ப ஆசப்படுறோ ஆனா எங்களுக்கு அது கிடைக்கல தோழி உங்களுக்கு அது கிடச்சிருக்கு
எங்களுக்கு ஸ்விப்பிங்கு கிளாஸ் தா வேணு தோழி மொத கிளாஸ்லா வேண்டா செகண்ட் இயர் கிளாஸும் ஏனா டிபார்ட்மெண்ட் பக்கத்துலயே தோழி நாங்க அந்த சைடுனா கொஞ்சோ ஓரமா கிடப்போ தோழி மேம் எல்லா அங்க இருந்து நடந்து வரு முன்னாடி பாதி பீரியட் போயிருங்கள தோழி
ஓ நீங்க அப்டி சொல்றீங்களா தோழி அதுவு கரெக்ட் தா தோழி
ஆமா தோழி நாங்க வந்து செகண்ட் இயர் கிளாஸ் வேணூனு இருக்கோ பாத்தா நாளைக்கு மேம் வந்து ஹெச்ஒடி மேம் வந்து எங்கள அதே கிளாசுக்கு வர சொல்லிருக்காங்க தோழி என்ன கதனே தெர்ல தோழி நா இன்னிக்கு ஒரு பிள்ளைட்ட கேட்ட சொல்லே
ந்தோழி நம்ம எந்த கிளாஸ் போய் சேர்றோமோ அந்த கிளாஸ்ல தா நமக்கு வந்து ஏதோ பெருசா ஆப்பு இருக்கு தோழி
ஆமா தோழி நா இன்னிக்கு ஒ அந்த பிள்ளைட்ட கேட்ட தோழி அந்த பிள்ள
தோழி ஃபர்ஸ்ட் இயர்ஸ வந்து டிபார்ட்மெண்ட் கிட்ட இருத்துங்க அப்டினு சொல்லிட்டு புதிய புள்ளைகளுக்கு அதுனால அங்க இரு துங்கனு சொல்ல வேண்டியது தான தோழி
அதா தோழி நாளைக்கி என்னனு போயி கதைய போய் பாக்குணு தோழி இன்னிக்கி ஒரு பிள்ளைட்ட கிளாஸ்ல எங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளைட்ட கேட்ட தோழி அந்த பிள்ளை சொல்ச்சு செகண்ட் இயர் கிளாஸ ஃபர்ஸ்ட் இயர்கு குடுத்துருக்கு நம்புளுக்கு அதே கிளாஸ் தா அப்டினு குண்ட‌ தூக்கி போட்டுட்டு தோழி என்ன கதனே தெர்ல தோழி நாளைக்கு காலேஜ் போய் பாத்தா தா தோழி உண்டு
வெல்கம் பண்ண கூப்ட்டாங்களா தோழி உங்கள
வெல்கம்குலா எதுமே கூப்புடுல தோழி
ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து வெல் கமுக்கு செகண்ட் இயர்ஸ கூப்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ நீங்க வெல்கம் பன்னனு அது என்னது சாயாவு ஜூஸு வடயு குடுக்கறதுக்கு நீங்க வரணு அப்டின்னு சொல்லிட்டு
பிசிக்ஸா இருக்கு தோழி ஏனா இன்ஸ்டால ரீல்ஸ் பாத்தேந்தோழி ஃபிஷிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டருந்து போட்டுருந்து தோழி ஃபஸ் ட் இயர்ஸ்க்கு நல்ல செலிப்ரேஷன் பங்க்ஷன்லா நடத்திருக்கு தோழி
அப்டியா தோழி செரி தோழி செரி தோழி நமக்கு இனிதான தோழி தனியா ஃப்ரெஷ்ஸஷ் டே நடக்கு
ஆமா தோழி இனி எப்டியு நடக்க இந்த மாசத்துக்குள்ள நடத்தோ
ஆமாத்தோழி அது ஒரு ஒரு நாள் போயிரு அதுல அதுவு இல்லாம செகண்ட் இயர்ஷ் க்கு தேட் இயர்ஸ்க்கு அதுனாலயே சண்ட வருந்தோழி இது ப்ரேஜ் டே இந்த ஃப்ரெஷஸ் டே நடத்துறதுக் பைசா நா போட மாட்டே நீ போட மாட்ட
கண்டிப்பா தோழி இந்த பைசா விஷ்யத்லதா தோழி சண்டயே வருந்தோழி இவ்ளோ ரூபாயா இவ்ளோ ரூவலா நா தரமாட்டே அப்டி இப்டினு
ஆமாத்தோழி கண்டிப்பா கண்டிப்பா அதுவு இல்லாம எங்க கிளாஸுக்கு ஃபஸ் செக் தேட் இயர்ஸ்க்கு சுத் த்தமா செட்டாகாத்தோழி போன வாட்டி இருந்த தேட் இயர்ஸ்க்கு எங்ளுக்கு மாது கொஞ்ச செட் ஆகு இப்ப இருக்க தேட் இயர்ஸ் க்கு எங்களுக்கு சுத்தமா செட் ஆகாத்தோழி எதுக்கெடுத்தாலு அங்க ஒரு ரெப் இருக்கா அவ சண்டைக் குனே வருவா தோழி
போன பேஜ்ஜு போனவ்ங் கூட எங்களுக் கு நல்ல ஃபிரெண்ஸ் ஆகி நாங்க பேஜ்ஜு தோழி இப்ப வந்திருக்குது பேசவே மாட்டந்தோழி போனா வரஷோ நாங்க ஃபஸ்ட் இயர்ல இருக்கு போது அவுங்க பேஸ்வே மாட்டாங்க தோழி செகண்ட் இயரு அவுங்கோ இப்ப தேட் இயர் வந்துட்டாங்ளா இப்ப அவுங்கோ பேசறதே கெடயாது நம்மல்லா போனா யாரோ வேறொரு டிபாண்ட்மென்ட் புள்ளைலு அப்டிதா தோழி போவாங்க
ஓ அதாந்தோழி இப்ப தேட் இயர்ஸ் லா எங்க கிட்ட வந்து நல்லா பேசி வந்து சொன்னாங்க அப்டி எங்களுக்கு ஃபேரவல்லா நீங்க தா எடுக்கணு அப்டின் சொல்லிட்டுல்லா வந்து சொன்னாங்க ஏனா இந்த பிள்ளைல்லா நம்ப முடியாது அப்டின் சொல்லீட்டு கடைசியில பாத்தா ஃபேரவலுக்கே நாங்களே வெளியதா நின்னுரு க்கோ எங்கலயே உள்ள அலோவ் பண்ல
தோழி இப்டி உங்ள வெளிய நிக்க உட்டுட்டாங்க
என்ன தோழி
உங்கள வெளிய நிக்க உட்ருக்காங்க
ஆமா தோழி இப்ப பே ஃபேரவல்லா என்ன பண்ணனு தோழி ஃபர்ஸ்ட் இயரு செகண்ட் இயரு சேந்தானா தோழி தேடியருக்கு பண்ணணு ஆனா
ஆமா
இப்ப அப்டி நடக்கல தோழி நாங்களே சப்ரைஸ் ஆயிட்டோனா பாத்துக்கோங்களா அப்டி இருந்தது எங்களுக்கு ஏதோ ஃபேரவல் அனுப்பி எங்கள அனுப்புற போல பண்ட்டாங்க தோழி அதுவு அத்தனைக்கி எங்க க்ளாஸ் ரூம் தா தோழி எங்க க்ளா க்ளாஸ் ரூம்குள்ளயே எங்கள அலோவ் பண்ல
அதுக் மனவருத்தந்தா தோழி
மேம்லா கேட்டாங்க ஏ ஃபஸ்ட் இயர்ஸ் புள்ளைல வெளிய வெச்சிருக்கீங்க அதுவுலு உள்ளதானே இருக் கணு அப்டின் சொல்லீட்டு என்ன சொல்றத் தோழி ஒன்னு சொல்றதுக்கில்ல தோழி பெருசா
இங்கயு அப்டிதா தோழி செகண்ட் இயரு ஃபஸ்ட் இயரு கலந்துதானா தோழி ஃபேரவளுக்கு எல்லாமே ஐடியா கேட்டு இது பண்ணணு அந்த செகண்ட் இயர் எங்கள்ட்ட வந்து ஒரு ஐடியா கூட கேக்கல தோழி அவுங்க பாட்டுக்கு சொல்ட்டாங்க நாலு பலூன கெட்டி தொங்குட்டா போது அப்டின் சொல்ட்டாங்க தோழி
அதாந்தோழி இந்த எ நம்மள போல யாருக்கு மனசு வரமாட்டிங் தோழி இப்டி எல்லாரு சேந்து பண்ணனு அப்டின் சொல்லீட்டு
ஆமா தோழி அதா நாங்க நெனச்சிட்டோ இனி அவுங்களுக்கு ஃபேரவல் வெக்கிறது அதே நாலு பலூன கட்டி தொங்க உட் றனு அப்டின் நெனச்சிட்ருக்கோ தோழி நாங்க
ஆமா தோழி கண்டிப்பா நம்மனா வந்து நம்ம ஃபஸ்ட் இயர்ஸ் கூட மிங்கிள் ஆயிர்ணு தோழி கொஞ்சமாது பேசி எடுத்து அப்டி ஏனா தேர்ட் இயர்ஸ் வந்து சுத்த இல்ல இனி அடுத்தது வந்து நம்ம தா சீனியர்ஸ் ஆவோ அப்ப அதுவு கூட பேசாம இருக்க முடியாதுல்ல தோழி நமக்கு ஃபேர்வல் பண்ண வேண்டிய நாள் வருல தோழி அப் ப நம்ம வந்து ஃபஸ்ட் இயர்ஸ் கூட பேசிகாங்கி இருக்கணு தோழி கண்டிப்பா
ஆமா அப்பதா அந்த புள்யல் நமக்கு சைடு சப்போட்டுக்கு வரு தோழி
ஆமா தோழி ஆமா கண்டிப்பா செரி தோழி நம்ம பே சிய கூடிய நேரம் முடிந்தது தோழி
ம் மீ மீண்டும் அடு காலில் சந்திப்போ தோழி நன்றி வணக்கம்
கந்தோழி வணக்கம்